அதாவ்து
டே நீ ப்ரோ அண்ணே வேனா டா பழைய் சொல்ரா பழைய் இந்த ப்ரோன்றது பழைய ஃப போன் பேசுனான்டா
சரி என்னா பன்னெண்டு காமிக்குது கட் பண்ல
கட் பண்ல அ அது அது அப்டியே ஆட்டமெட்டிக்கா கட் ஆயிட்டு இருக்து டே ஆனா உனக்கு டாஸ் கம்ப்ளீடட்னு காமிக்குதா
டாஸ்க் மறுபடியு ஒன்லருந்து அஞ்சு காமிக் மறுபடியு ஜீரோல இருந்து அஞ்சு
டேய் சமிட் குத்தியா
சஃபீன் டே கட்டாட இதாவு மேடா ஆ ஆ நேத்து அஞ்சு சமிட் குடுத்தே
ஆ அதுமாரி காமிச்சா அப்பித்தா காமிக் ஒன்னு இல்ல அதுல ஒன்னு காட்டோ
ம் சரி
ரை
சொல்றா
அ வேனா புதுசா எதன்னா டாபிக் சொல்றா பழைய் பேசுறதுக்கு வெறுப்பாகுது
என்ன டாபிக்கு
சரி இந்த சித்தப்பா என்ட்டனாடா போன் பேசுவானா பேச மாட்டானா சும்மாவே வெறுப்பேத்தினே இருக்றா என்ன கால்ல ஏதோ ஃப் கால்ல ஏதோ போன் பண்ணி கரெக்டா எங்க தெரிமா இருக்கோ சென்ட்ரல்ல இர்கோ ஃபோன் பண்ணிய பாட்னர் இந்த மேரி ஸ்பேனர் கெடைகுமான்னே டே நா எங்க இருக்றேனு தெரிமாடானு கேட்டே
அட பாவி
அ அ அவ என்ன சொன்னா கேக்குறா இந்த திவாகர் வேற பண்றான்டா அப்டியே பேசு இன்னு அஞ்சு நிமிஷோ
ஆ பேஸ் ஆ செரி ஹலோ ஹலோ ஹலோ பாட்னர் கேக்குதா பாட்னர் ஹலோ கேக்குதாடா டேய் ஹலோ கேக்குதா டேய் பாட்னரு
அ டேய் நவீனு
ஆ கேக்குது டா
டேய் இந்த மேரி கால் வந்தா கட் பண்டு திவாகரே சொல்ட்டா
என்னக்கா என்ன மாரி வந்த
இந்த மாரி கால் பேசியிருந்தா கட் பண்ணி வுட்டுருன்றா
புரில
டேய் நீ போன் இதுல பேசினு இருந்தா வச்சுக்கா மொதல் கா ஆமா ஒரு கால் எஸ்டா அ வந்தனா கட் பண்ணி விட்டுருணும்
அ சேரி
நம்ம ரெண்டு பேர் ஈக்குல்லா பேசினாாதான் அது இது ஆகுமா
அ செரி
ம்
சரியா இப்ப யார்
அதான் சொல்றேன் திவாகர் தான் பண்ண இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு பண்ணே ஏதா அதனால முஞ்சுதா இல்லன்னனு கேட்டிருந்தான் ப அதுதாண்டா பசங்கல சேர்த்துட சொல்ற அண்ணன்னா சரி அவன் வந்து பேமெண்ட் வந்து கன்பர்மா வந்துச்ச சோல்ட்ர கன்பர்மா வந்துச்சா சேர்த்து த்து வண்டாம்ப்பான்
அதா என்ன அப்படியே சொல்றானுக்கு பியேனா வாசிச்சா யனாச்சு சொல்லறான் இது
வந்துச்சானா எல்லாமே பண்ணுவானுங்க இப்போ பேமண்டே வர்லன்னா அவனுங்களும் வேஸ்டுனுவாங்கோ
உம் ஆமா அதனால சரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ட்டு சொல்றானுங்க
ஆ அதால தா நானு பாக்குற
உம்
நீ பண்ணட்டோம் எடுத்து ஏதாச்சும் அனுப்பிவிடலாம்
நறைய கேட்ரிங் வருதுடா குரூப்ல
ஆ என்னைக்கோ டா
ஆமா டா நறைய கம் கனக மேலவாக்கம் ஆவடி ஐம்பத்து அப்பளேமா
துவோ ஆ
ராயா ராயபுரம் கத்திரிமா நரயா எடோ
ம்
ஆனா மூணு பே இந்தாங்க
அ வெறும் முந்நூறு ரூபாவாடா
வெறும் முண்ணுத்தம்பதா
போடா ஃபை ஆனா ஸ்பாட் பேமெண்ட்
அ ஸ்பாட் பேமெண்ட் அப்ரோ பெரம்பூர்
லாங் டா லாங் டிஸ்டன்ஸ் பெட்ரோல் காது பெட்ரோல் சார்ஜஸும் குடுத்தா நல்லா இருக்கும் பெட்ரோல் சார்ஜஸீம்
அவுனுங்க
புரிதா
ஆ
பெட்ரோல் சார்ஜஸ்லா குத்தா நல்லா இருக்கூ பெட்ரோல் சார்ஜஸ்ல கூட இல்லனா வெறுப்பா இருக்கூ
பெட்ரஸ் தனம ஆனங்க அதாபொலுது முன்ஐம்ப தரமண ஆனுங்கல
தரமாட்டாங்க அனா இப்டிலா பண்ணவாங்க
அதா அன்னிக்கு இவ சுந்தராஜ் ஃபோன் பண்ண கேட்டிரிங்க்க வந்து கேட்ட இந்த மாரி நாங்க அஞ்சு பேரு வேணு சொல்லிட்டு போனாங்க சரினா அஞ்சு பேர் வோணுசொல்லிட்டு சொன்னா சுன்டராஜி
மூனு மாசோ
அப்புன சரி வேலைக்கு போன சொன்ன என்ன பண்ட்டா அவங்க ஃபிரெண்ட அம்சிவுட்ட ஃபிரெண்டுகல சொன்ன அப்புறம அவுங்க ஃபிரெண்டுமே பெட்ரோல் காஸ் கேட்டாங்க ஆனா பெட்ரோ காஸ் என்னன் கேட்டா அ தே இது மாரி தரம்பா இர்ரா இல்ல பொறுத்துதா தரமாட்டாங்கன் நானுக்கு தரமாட்டாங்க அதா முன்னுத்தம்பது தரனாங்க அம்பது ருவாக் பெட்ரோல் வச்சுங்க அம்ப ரூவா பெட்ரோ பெட்ரோல் போடுங்கன்டாங்க
பரவா இல்லையேபா பெட்ரோல் காஸ் ஏய் அன்னிக்கு அவனுக்கு போய்டு வந்தாங்களே என்ன ஆச்சு அது
இன்ன பண்றாங் தெர்ல ஃபோன் பண்ணா எடுக்குலன்ரா அவுனுங்க யாருமே
அப்றோ அவன்ட ஃபோன் டிஸ்ப்ளே போய்டுகுது ப்ரோ அவனான்ட எடுக்கச் சொல்லு ப்ரோ போன்
ஆ அன்னக் கி கிஷோர் போனா கிஷோர் பூர்னா அ சிவராஜ் போனா
ஆ ஆ
ம்
அடே நா நானு பேரு தா போய் இருக்கானுங்க அஞ்சாவது ஆளு யார் போயிருக்க தெர்ல
பையேன்டா சின்தடுப்பே ஒரு பையன் போயிரா
யார் தேயா
யாரு
தெர்லயே நீ சொன்னதா எனக் தெரியு
ஆ ஆ சூர்யா பய்யேன்டா
சூர்யாவா சார் அது யாருன் தெர்ல அவனுக் தெரியு ஆ சூர்யா பக்கத்து வீட்ல இருக்கானா அவன் தான
ஆ ஆ அவந்தா
ஆ ஆ திரும்பி தா தல இந்த கிரிக்கெட் மேச்சஸ்லா நீ கேம் வெளாட மாட்டியா கேம் என்ன வெளாடுவ ப்ரி பய்ரு எப் ஃபப் ஃபு
ஆ ப்ரியா வெளயாடுவே ப்ரோ ப்ரி பயரு நீ ஆடுதா ப்ரோ ப்ரிபயரு
ஏய் நீ எப் ஃபப் வெலாடிக்கிது இல்லியா ஃப்ரி பயரு
ஆடிகேன்டா
இப்ப ஏ ஆட்றதுல்ல அவ்ளோவா
அப்றோ இப்போ அவ்ளோ வேலைக் போய்றே காலேஜ் போய்ட்றே வர்றத்துக்கு லெட்டாவது ப்ராஜெட் குடுத்துர்றாங்கோ நெறைய ஒர்க் ப்ரெஷர் நெறைய இதா இருக்கு அத்னால
ஆ அவ்ளோ ப்ரஷருந்தா ப்ரோ பாத்துக்லா
என்ன ப்ரோ
அவ்ளோ ப்ரஷர்ஸ்லியு அவ்ளோ ப்ஷர்லியு அப்டியே கேம் வெளாட்ரியா
இல்ல ப்ரரெஷர்ல கேம் வெளாட்லமா ப்ரோ நானே நடுல க்ளாஸ் கம்யூட்டர் க்ளால் நா போவேல்லா அப்போ
ஆமா
அங்க ஒரு பையே என்னன்னா ஒரு சின்ன பசங்கனா வெ வெள வெளாட வேர சொல்லுவாங்க சேரி அகுன்ன எனக்கொருத்தர் வராரு சேரி ஒரு அப்டிதா அப்டி எனக்கே புடிச்சா ஆடுவ ஒரு டைம் ஆட மாட்டே பசங்க கூப்ட்டா ஆடுவே க்ளாஸ்ல
ஆ நா
ஒரு கை கொறதுன்னா போ ஆடுவே நம்மதா அங் போயி நின்னு பேச மாரி இருக்கு கேமு
இப்ப நா கேம் அடி ரொம்ப நாள் ஆச்சுடா இப்ப
ம் ம்
அவனுக்கே வெளான்லான் தோன்து ஆனா என்ன பண்ணது
இந்த இதுக்கா போயிருமா வீட் வீட்லே வீட்லே வெறுப்ப ம் நானு வீட்ல பெ வீட்டுல பெரு வெருப்பா இருக்குதுடா ஆ
ம்
ப்ரேம குடுத்துட்டு ப்ரேம சொன்னா என்ன ஆ ஃப்ரி பயர் ஆடுவியான் கேட்டா ஆடுவேன்டானே செரி இருப்போ சொன்னா ம்
பிரேம குத்துட்டா அவ வெளாண்டுகிறா வளரப்பா நறைய ஃப்ரீ ஃபயர் வெளாண்டப்பா கேமே உள்ள எவ வராதானோ இல்லையே கேம் உள்ள வராதானுங்க எல்லா
டே ரெண்டு சொல்றத கேளு ரெண்டு ஆகாசு கார்த்தி பூர்ணா சுந்தராஜ சிவசக் சங்கர் நீய் நானு பாட் இது பிரேமு
ஆ
அப்பறமா
திவாகது
விஷ்ணு சுகுமாது
ம் டேய் இங்க குரூப்ல நம்பர் போட்ட கொஞ்ச பேசலாண்டா இவுங்ககிட்ட ஒருத்தங்கட்ட பேசுனா இது ஆகுண்டா டைம்கு பேசலா
புதில
ஓ ஒருத்தக்கிட்டே இருந்த பேசலா நம்ம ஒருத்தக்கிட்டே மாத்தி பேசுனா இத ஆகுது
ஆ இவனுங்க எப்பிடனு தெர்ல போவான்ல்ல இல்லன்னு தெரியல்ல உனு
எங்க
கேட்ரிங் இவனுங்க ஆடரு புக் பண்ணிட்டு போவலாம்னு தெரியல சுந்தர் ராஜே போட்னா பன்னெண்டு பேர் இருக்கமாட்டாங்களே இருப்பாங்களா பசங்க நம் பசங்க
பசங்க இருப்பாங்க நம்மளே ஒரு நாலு பேரு நாலு பேரு அப்றோ அஞ்சு பேர் ஆன அஞ்சு பேரு உன்னு அ ஆரு ஏழு பேரு தானே ம் ப பண்ணென்டு பேர் வந்திட்டு போய்ட்டாங்களா வந்தா கூட ஒன்னு பாத்துக்க வேண்டியதா பிரியாணி தானா
பிரியாணி தானா சொன் நீ தாண்டா சொன்ன எப்பக்கு ம நைட்டா
ந எப்பா டே நைட் தானே கேட்டுங்க டே
இல்ல டா அவ ஒரு டைம் வந்து காது குத்து பங்க்ஷன்ல இருப்பா அது தான
காது குத்துல நைட்டே சொன்னாங்க இதுக்கு சொல்லிறே எப்போனு சொல்லிறே கேட்டு
ஆ
ம்
ஒரு டைம் காது குத்து பங்க்ஷன் வப்பாங்க அதடோய அதுவா
ம்
யார்து உ ஒ அந்த அண்ணா குத்தாதா இல்ல
காத்தி அண்ணா கொடுத்தாரே காத்தி அண்ணா ஆர்டரு
காத்தியா
ஆ கார்த்தி தெரிஞ்சவங்களா தெரிஞ்சவங்களா நா செரி எடான கேட்டு போறாங்க கடா இல்ல நா போறதுரான
ஆ
இப்போ செரி வேலக்கே போறதுல்லன்னா செரி அப்புடனா செரி கா நா கேட்ரிங் போகபோது அவளவு போனா செரி அவரு இது பண்ணிருந்தாரு போனா இது வாடானாரு செரி போனா இதுக்கு கேன்ண்டீன் வரையானாரு செரி நா பசங்க கூப்பிடுறேன செரி கூ கூப்பிடறேண்ணா நா கமிஷன் அடிகலப்பா நம்ம அடிக்கல இது இவ்ளோதா
நீ சொல்றது இன்னா நாவ் நான் எதுவும் கேக்லீங்ன்னா
டே ஏதா பாகல்ன் எதோ மூண்ணுத்தி அம்பதுனா நம் நம்ப அன்னிக்கி இப்போ முண்ணூத்தி அம்பது தான குடுத்தாங்க இப்டி சாம்பாரு ஆ அது சொல்றியா அதா முன் நம் பாகல் மாரி தான நீங்க இன்னா சொன்னீங்க லாங்கு சொல்ட்டு தா அன்னிக்கு நாங்கள் சு கேள் தெர்லயே கேக் கேக்கற இரு அது ரெண்டு பேர் பஞ்சமி நெனக்கிறே பஞ்சமி பாக்குவா எனக் தெரிஞ்சு
இல்ல ஆ பணஞ்செய்தியா
பஞ் பஞ்சு மிட்டாய் பா பாப்கான்ரா
ஆமா
போனா போவாங்க அதுல ரெண்டு பேரு
ம்
யா
அதுல ரெண்டு பேர் போயின்னுமம்மா
ரெண்டு பேர் பேவாங்க நெனைக்கிற எனக் தெர்ஞ்சு
ஏ நம் பசங்ளேவா
நம் பசங்க நெனைக்கிற
டெய் அது ஃபுல்லா டிடெய்ல்லா கேட்டுக்கோ அல்லாத்துக்கு என்னன்னா
கே கேட்டு சொல்லிற இரு அன்னைக்கி அவுசுரமா போயிட்டே கேட்டு போயிட்டே நானு இப்ப டீட்டெயில் கேட்டுற இரு
ம் ம் ஏன்னா கேட்டாதா உனுக் கரெக்டா கிளாரிஃபிகேஷன் ஆவும் அததா அன்னைக்கு போயிட்டு
ஆ
அவுரு சொல்வாரு தம்பி நானா தம்பி பாத்துக்கன் சொல்றன்னது அதுனால சொல்ற
ஆ செரி ம் செரி இப்ப யார்னா ப பசங்க யார்னா ஃபோன் பண் ஆ செரி இப்ப மறுடியோ பண்ணிற மறுப்டியு பண்ட்டு
செர் அப்மா பண்றா
ம் என்ன பண்றது அப்போ
ஒர்க் பண்றோ
செர் ரா அஞ்சு பேகும்